வே
வணக்கம் தோழி இப்ப அதேதா தோழி அந்த சாலைப் பாதுகாப்புலேயே பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயோ என்னன்னா அங்க வந்து சிவப்பு லைட்டு அதுக்கப்புறோ மஞ்சள் அதுக்கப்புறோ கிரீன் இப்டீ இந்த சாலை பாதுகாப்புக்குன்னு ஒரு வண்ணங்கள் இருக்கு இந்த வண்ணங்களோட வந்து இத வந்து இந்த கொழந்தைங்களுக்கு சொல்லி் குடுத்துருக்கோ கொழந்தைங்க கூட வந்து அந்த கூட்ட நெரிசல்ல வந்து அங்கே என்ன கலர் போட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அங்கே யாருமே பா கடைபிடிக்கிறது கெடயாது தோழி அங்க ரெட்டு இருக்குன்னா அது ள்ள வந்து அவங்களுக்கு என்ன ஒரு ஆஹ் எம அவசர வேலைன்னு தெரியல அந்த போக்குவரத்துல உள்ள வந்து ரூல்ஸ வந்து யாருமே கடைபிடிக்கிறது கெடயாது அத கடைபிடிச்சாங்கன்னா அந் ந்த எடத்துல வந்து ஒரு - ஒரு ட்ரா போலீஸ் வந்து போடனுன்னு அவசியமே கெடயாது ட்ராஃபிக் நெரிசல வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா அங்க ஒரு ஆள் தேவ கெடயாது
எ இப்போ அதாவது பள்ளிகள் பக்கமா இருக்கட்டு அந்த து வந்து அ வா தினங்கள் அதிக செல்லக்கூடிய இடங்களா இருக்கட்டு நிச்சியமா எனா காவலர்களுங்கிறது வந்து நெறைய பேரு செயல்பட்றத் தான செய்யறாங்க கண்டிப்பா அந்த எடத்துல வந்து அ இப்போ ரொம்ப வெய்யிலா இருக்கற காலத்துல கொஞ்சோ ஒக்காந்து ஓய்வு எடுக்கலாம் தப்பு கெடையாது நா நெறைய இடங்கள்ல பாக்குறே காவலர்கள் வந்து உக்காந்து அதிக அளவுல ஓய்வு தா எடுக்கறாங்க ஆ அப்டி இருக்கும்பொழுது பாத்தீங்க அப்டின்னாக்கா அந்த எடத்துல நெறைய விபத்துகள் வருவதற்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு தான தோழி த்து இது வந்து கவனமும் கண்டிப்பா இருக்கணுன் தா நா நெனைக்கிறே ஆ அப்பன்னா காவ காவலர்களோட கவனம் இல்லாம இருந்தது அப்டின்னா இது மாதிரி விபத்துக்கள் ஏற்பட்றதுக்கூ நெறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆ அதது ஒவ்வொருதருடைய கடமையுந் தா நம்ப ஸ் சொல்லணும் ஏனா அ காவலர்களா இருக்கட்டும் அல்லது நம்மல நம்மளுடய தனிப்பட்ட ஒரு செயல்பாடா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து முக்கியமா நம்ம வந்து ஒரு முக்கியமா நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பமா நம்ம வந்து அத செயல்படுத்தணு அப்ப நீங்க சொல்ற ஏற்கென சொன்ன மாதிரி இந்த இத வந்து குழந்தைகள் மூலமாவே இத வந்து நம்ம வந்து ஒரு ம் பெரிய விழிப்புணர்வா இத எடுத்துக்லா நம்ப எடுத்து கூட்ட தலைப்பு அப்டின் பாத்திங்கனா ஒரு நல்ல அருமையான தலைப்பு எடுத்து நம்ம பேசிருக்கோ அப்டி நா நெனைக்கிறே தோழி
அ கண்டிப்பா தோழி ஏனா இந்த சாலை பாதுகாப்பு இன் இன்றைய நடைமுறைகள்ல வந்து முன்னாடி உள்ளத்துக்கு இப்ப உள்ளத்துக்கு வந்து அ வாகனங்கள் வந்து நெறைய பெருகிட்டு தோழி அ நான்கு சக்கர வாகனமா இருக்கணு இரு சக்கர வாகனமா இருக்கட்டு இப்ப பாத்தீங்கன்னா அந்த அஹ் நம்ம இதுலியே வந்து சுகாதாரத்துறையிலியே பாத்தீங்கன்னா குப்ப தூய்மை பணியாளர்கள் பாத்தீங்ள அவுங்களுக்கு கூட வந்து நம்ம கவர்மெண்ட்ல வந்து வண்டி குடுத்துருக்காங்க பாத்தீங்கள்ல த்ரீ வீலர் வண்டி குடுத்துருக்காங்க அவு இப்ப வந்து ட்றா அது எவ்ள ஒரு ஸ்லோவா போனாலு அவுங்களுக்கூ எத்தனையோ பேரு வண்டினா என்னானு தெரியாதவங்கள்லா அந்த தூய்மை பணியாளர் இன்னிக்கு அந்த வண்டிய இயக்குறாங்கன்னா அதுக்கு காரணோ என்னா நெனைக்கிறீர் சொல்லுங்க நாடு அதாவது சில முன்னேற்றங்கள்லா நம்மளுக்குள்ள வந்து ஏற்படுத்திருக்கு மனிதன் வந்து சுயநலமா இருக்க ஆரம்பி க்கிம்போது அழிவ நோக்கி வந்து போயிட்ருக்கோ பொது நலமா இருந்தம்னா உலகொ இன்னு எப்பிடியு இருக்கு
இல்ல கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து ஒமே நல்ல விஷ்யந்தா அதாவது அஹ் நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப நறைய முன்னேற்றங்கள்லதா இப்ப இர் இருக்கறோ அப்டின் நெனைக்கிறே அ அதாவ்து இப்ப பாத்தீங்கன்னாக்கா உம் இப்ப இந்த தூய்மையாளர்களுக்கு மூணு சக்கர வாகனமே குடு இல்லைங்ளா அ அது வந் ஒரு ஒரு ஒரு நல்ல செயல்பாடு தா இப்ப இது இது மாதிரிதா வந்து வாகனங்கள் அதிக அளவுல செயல்படுது இப்ப மூணு சக்கர வாகனமே அவுங்களுக் குடுத் த்தது அப்படின்றத விட அது எவ்ளோ பாதுகாப்பா குடுத்துருக்காங்க அவுங்களுக்கு அந்த வெயில் மழ காலங்களையுமே சிறப்பா செயல்படக்கூடிய அளவுக்கு அவுங்களுக் குடுத்துருக்காங்க இல்லைங்ளா அ நானுமேப் அந்த மாரி வாகனங்கள பாத்தே எனக்கே அதவு எல்லா பாத்தொனே பரவால்ல எந்த அளவுக் ப்ப வந்து சிறப்பா செயல்படுத்திருக்காங்க அப்டின் கூட நா எ நெனைச்சே து இன்னு அததா இப்ப நம்ம பேச சின்னது மாரி பாத்தீங்கன்னா அ ஒரு எடத்துக்கு போறோ நம்ம களம்பறோ அப்டிங்கும் பொழுது அ தண்ணி எடுத்தமோ சாப்பாடெத்தமா அப்டியேன்றத ப காட்டிலும் முதல்ல தலைக் த்தோசத்த எடுத்தமா அப்டின்றத வந்து ஒவ்வொருத்தரு வந்து பாக்கணு அப்டினு நா நெனைக்கிறந் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஒவ்வொருத்தரு கெளம்பும் போது நம்ம மறந்துட்டா கூட நம்முடைய குழந்தைகள் அப்பா ஹெல்மெட்டு போடலப்பா அப்பா நீங்க கண்ணுக்கு கிளாஸ் எடுக்கலப்பா அப்படினு அந்த அந்த பதிவ வந்து அந்த குழந்தைங்கள வந்து லன்ச் பேக் எடுக்கும் போதா இருக்கட்டு காலை உணவு சாப்பிட்டு கெளம்பனதுக்கு அப் ப்பறமா இருக்கட்டு தன்னை பராமரிச்சுட்டு தன்னை அழைத்துட்டு போற பெற்றோர்கள் இத எடுத்திருக்காங்களா அப்படின்னு கொழந்தைகள் கூட இந்த விஷ்யத்த வந்து ஆ அப்பாக்கள் வந்து பல வேலைகள்ல மறந்துருக்கலா குழந்தைகள் வந்து அத நினைவூட்டி அ அப்பாவ அழைத்து செல்லும் போது இன்னு ஒரு பெருமை படக்கூடிய விஷயமாக இருக்கு அது எல்லாருக்கு
ஆமா அ அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அ நீங்க சொன்னீங்க இல்லையா நம்ம வந்து கொழந்தைகளுக்கு வந்துட்டு நிச்சயமா வந்து ம்ப ஒரு வெளியில போறோ அப்டின்னாக்கா அம் அது வந்து அந்த டிராஃபிக் அப்டின்ற எடத் தல வந்து சிவப்பு லைட்டு அப்டின்னா என்ன பச் பச்சை லைட்டு என்னென்ன மஞ்ச கலர் லைட் என்ன என்ன அப்டின்றத ஒவ்வொரு குழந்தைக்கு நம்ம வந்து சொல்லிக் குடுக்கணு அப்போ எந்தெந்த லைட்டு போடும் பொழுது நம்ம என்ன பண்ணனு அப்டின்றதையு குழந்தைங்களுக்கு நம் வந்து இத வந்து சொல்லிக் குடுக்குனு அதனால அத மூலியமா வந்து இப்போ அவுங்களையுமே இப்ப எங்க எதோ ஒன்னு வெள்ல வர்றாங்க போறாங்க அப்டிங்கம்பொழுது அவுங்க தெரிஞ்சுப்பாங்க இதையுமே அவுங்க பள்ளிகள்லயுமே போயி அவுங்க வந்து கண்டிப்பா கலந்துர வெளையாடுவாங்க குழந்த அவுங்க மற்ற குழந்தைகளோட
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நம்ம ஒரு எடத்துக்கு கொழந்தைங்கல கூட்டு போறம்னாலே வந்து கொழந்தைங்களுக்கு வந்து வலது பக்கம் இடது பக்கம் எது கிழக்கு மேற்கு எது டேரக்ஷன் நம்ம போற டேரக்ஷன் ரூட்டு தெரிய வேணா கொழந்தைங்களுக்கு டேரக்ஷன் அதாவது டே மேற்கு திசை எது கெழக்கு தி சை எது எடது புறோ எது வலது புறம் எது எந்த பக்கோ சாலைகள்ல வந்து மொதல்ல போகணு எப்ப சாலைய கடக்கணு எந்த எடத்துல இந்த கோடு சாலை விதிகளுக்கான வெள்ளை கோடுகள் தொடர்ந்து கீழ போட்ருக்கு மேல மேடு பள்ளங்கள் ஸ்பீட் பிரேக் இருக்கு அது மாரி ஒவ்வொருத்தருக்கு அந்த பள்ளி வே வாகனங்கள் கிராஸ் ஆவறதுக்குனு ஒரு சிக்னல் இருக்கு இந்த சிக்னல்லா கொழந்தைங்கள் வந்து பள்ளிக்கூடம் போற குழந்தைகள் வந்து ஒன்னு ஒ மினிமம் ஒரு அஞ்சு வயதுல அஞ்சாவது ஐந்தாவது வயதுலயாவது கண்டிப்பா கம்பல்சரியா ஒரு கிளாசஸ் இவ்வளோ கிளாஸு யோகா கிளாஸு அபாக்கஸ் கிளாஸ் எல்லா வந்து எடுக்கறாங்க சாலை பாதுகாப்ப பத்தி கொழந்தைகளுக்கு கண்டிப்பா ஒரு ஒவ்வொரு நாளுமே செரியில்ல வாரம் ஒரு முறை குழந்தைகளுக்கு வகுப்பாக எடுத்தாலுமே பள்ளிக்கூடத்துல வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு தோழி நானே ரெண்டு மூணு ஆசிரியர்கள்ட்ட வந்து சொல்லிட்டு கூட வந்திருக்கே அத பத்தியு சொல்லிட்டு வந்திருக்கே ஊடகங்கள பத்தியு அத எப்பிடி பயன்படுத்தணு அதனால என்னென்ன இருக்கு ஒரு பத்து பத்து நிமிடம் வாரத்துக்கு வந்து வகுப்புகளாவே எடுத்து கொரியர் மூலம் கூறும்போது அந்த கெழந்தைங்கள வந்து நம்ம வீட்ல சொல்றத விட அவங்க இன்னு ஷார்ப்பா இருக்காங்க தோழி
ஆமா கண்டிப்பா அப்ப நம்ம சொ நம்ம வீட்ல சொல்றத விட அவருகளுடய ஆசிரியர்கள் சொல்றதவே வந்து நல்ல விதத்துல கேட்டுக்கிறாங்குதா நானு நெனைக்கிற ஆ இப்டி பாத்தீங்கன்னா நம்ம கெழந்தைய வந்து நம்ம வெளியில எங்காச்சு கூட்டிட்டு போறோம் அப்டிங்கும்பொழுது கொஞ்சம் ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் நம்ம தூரமா போறோ அப்டிங்கும் பொழுது கெழந்திக்கு நம் வீட்ல இருந்து கிம்புறதுலே இருந்து திரும்ப நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய வழியை நம்ம எளிமையா உங்களுக்கு சொல்லி தரணு எப்டின்னா நம்ம வீட்ல இருந்து கிளம்புறோ அங்கு பெரியதா என்ன இருக்கு பெரிய ஒரு மரம் இருக்கா இல்ல வந்து அங்க ஒரு பேருந்து நிலைய ஒரு மருத்துவமனை இருக்கா அல்லது அங்க ஒரு பள்ளி இருக்கா அப்படின்றத ஒவ்வொரு இடமும் நம்ம வந்து நகர்ந்து செல்ல நகந்து செல்லஹ்ப்ப இப்போ பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஐஸ்கிரீம் கட இருக்குன்னா டக்குனு மனதுல பதிஞ்சிரோ இந்த இடத்துல ஐஸ்கிரீம் கட இருக்கு இந்த இடத்துல கேக்கு கட இருக்கு இந்த இடத்துல மிட்டாய் கட இருக்கு அப்படின்றதெல்லாம் குழந்தைங்களுக்கு சீக்கிரமா பதியக்கூடிய ஒரு இடமா இருக்கும் இப்போ நம்ம வீட்டுக்கு இப்படிதான் நம்ம வரணும் அப்படிதான் இப்படியல்லாம் போறோம் இப்படியெல்லாம் வரணும் அப்படின்றத ஒவ்வொரு முறையும் நம்ம போகும் பொழுது சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில இங்கேயாவது போறாங்க இல்ல நிறைய பெற்றோர்கள் குழந்தைகள் நாவே சுட்டித்தனமாவே தானே இருக்கிறாங்க சோ ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க போ காணாம போறாங்க அப்படின்னா அவங்களே அவங்களுடைய வீட்ட வந்து சேர்வதற்கு ஒரு நல்ல ஒரு வழிமுறையா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோன் தோலி ஏன்னா நம்ம பயணம் செய்யும் பொழுது ஒவ்வொரு முறையுமே நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வந்து ஒரு இடத்தை காட்டி கூட்டிட்டு போறோம் அப்படின்னாக்கா நிச்சயமா அந்த இடத்த வந்து திரும்ப வரும் பொழுது அந்த இடத்துல அவங்களுக்கு காமிச்ச அ எங்க இருக்கு என்ன அப்படி நம்ம குழந்தை பேசிட்டு வருவதன் மூலம் ஆஹ் குழந்தைகள் வந்து நம்ம நம்டைய வீடு வர இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு போறது எப்டி அப்டின்றத ரொம்ப சுலபமா சொல்லுவாங்க ஏன்னா என் கெழந்தைங்கள என்னுடைய கணவர் அப்படிதா பண்ணுவாங்க எங்காச்சும் அழச்சுகிட்டு வெளியில போறாங்க அ போகும் பொழுதுதல்லாம் ஹ இருக்கக்கூடிய கடைகள் இருக்கட்டும் அது சூப்பர் மார்க்கெட்டா இருக்கும் மண்டபம் இருக்கட்டும் இது போல ஒரு விஷயங்களை காமிச்சுங்க பாரு எவ்ளோ அழகா லைட் எறியிது பாருமா இது நம்ம வீட்ட தாண்டி போற இடத்துல இந்த மண்டபம் இருக்கு அப்படி என்றது எல்லா ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டே போவாங்க திரும்ப வரும்பது கேபாங்க உங்ககிட்ட ஒன்னு நா சொன்னேனே அது எங்க இருக்கு அத வந்து என்னுடைய மூனுவயது குழந்தையுமே சரியாக சொல்லுவாங்க எங்களுடைய வீட்டுக்கு போற வலிய வந்து எவ்வளவு தூரத்த இருந்து வந்தாலும் இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணும் அந்த சைட வண்டியதிருபணும் அப்டின்ற தெளிவா சொல்லுவாங்க இதமாரி விஷயங்கள சொல்லிகடுற மூலயமாவும் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு செயல்பாடா இருக்கு அப்டின்னு நா நெனைக்கிறேன் தோழி
ஆமா தோழி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு எடத்துக்கு போறோம்னா கெழந்திகளுக்கு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணியிலதா அத வந்து நமக்கு கேட்கணு தோணு ஒரு தடவ பதிவு பண்ணிட்டோம்னா அந்த விஷயத்த மறுபடி நமக்கு அந்த கெழந்த வந்து நினைவுட்டும் இது வந்து நல்ல ஒரு சிறப்பு பண செய்ய சொல்லி வர்ற வழியில என்ன இருக்கு என்னென்னல்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்ற விஷயங்கள் வந்து நல்லது தோழி அதே மாரி என்னுடைய கெழந்தய நா என்ன பண்ணுவேன்னா ஒரு பால் வாங்குறதா இருக்கட்டு நா தனியா வுட்டுட்டு இங்க இங்க போய் வாங்கி இந்தப் பக்கம் நா இந்த பக்கம் தா நடந்து போகணு இந்தப் பக்கம் வரணும்னு சொல்லி இருக்க அதனால வந்து ரோட்ட கிராஸ் பண்ணி கட காரணர்ல இருக்கு கிராஸ் பண்ணி பால் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஏனா நா டு இருசக்கர வாகனத்தில போகும்போதே இந்த பக்கம் தா போணு இந்த பக்கம் வரணு எந்த வாகனமு வரலனா மட்டு தா ரோட்ட கிராஸ் பண்ணி போகணு‌ அப்டி இல்லனா வெயிட் பண்ணனு பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா கைய புடிச்சுகிட்டு தெரிஞ்சவங்களா இருந்தா அவங்கள புடிச்சுகிட்டு அதாண்டா கிராஸ் பண்ணி போகலா தெரியாதவங்களா இருந்தா அவங்கள தொட வேணா ஜஸ்ட் அவங்களோட நடந்து போனா போது அப்டின்னு சொல்லி பழக்கப்படுத்தி வெச்சிருக்க தோழி
உண்மையா நல்ல செயல் பாடு தோழி உண்மையா கெழந்திங்க கெழந்திகளுக்கு இப்பவே நம்ம என்ன சொல்லி தரோமோ அதுதா வந்து அவங்களுடைய மனதுல பதியும்
இது போல இது போல உங்களுடைய கெழந்திகளுக்கு நீங்க வந்து வெளியில கிடக்கறதுக்கு இதெல்லாம் சில விஷயங்கள் சொல்லி கொடுங்க தோழி அடுத்த அழைப்புல பாப்போம் தோழி
கண்டிப்பா செரி நன்றி தோழி